ஹலோ
ஹலோ ஹலோ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்கோ
ஆ நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதான்ப்பா டீ போட்டே வீட்டுக்காரு வேலைக்கு கெளம்புனாரு
சேரி நல்ல விஷயோ ஞாயித்துக்கிழம கூட வேல இல்ல அவருக்கு
ஆமாங்கோ டிஃபன்னு தா செய்ல சேரி லேட்டா செஞ்சுக்கலா இன்னைக்கு எழுந்ததே லேட்டு
சேரி சேரி இன்னைக்கு என்ன நான்வெஜ்ஜா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
ஆமாங்கோ மட்டன் தா எடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கே
சேர் சேர் நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருவீங்களா
ஆமா பைய பசங்க இருக்காங்க என் பையன அனுப்புனா கூட எடுத்துட்டு வந்துருவா ங்கோ செரி சிக்கன்னேவு செஞ்சு செஞ்சு போரா இருக்கா அதனால கொஞ்ச மட் டன் மாறிட்லா அப்டியே அப்டின்ட்டுன்னு அ மட்டட செய்யலான்ட்டு பேசிட்டு இருக்கோ
செரி செரி நானும் போன
எதிர்பாத்தாலு லேட் ஆகு வரத் துக்கு அதுக்காக நம்மோ செஞ்சில்லா அப்டின்ற ஐடியா
நா போன ரெண்டு வாரோ மட்டனு அதுனால செரி இந்த வாரோ சிக்கன் போலா நாட்டுக்கோழிக்கு போலா
இங்க வந்து எறா வந்து ரொம்ப புடிக்கு நீங்க எறாவ உங்களுக்கு பண்ண தெரியமா எனக்கு அவ்ளவோ புடிக்காது
ஆ ஏறா நல்லாருக்கு நல்ல விஷ்யோ நல்ல நல்லாருக்கு
நீங்க எப்டி செய்வீங்க அது மெத்தடு ஏறா
எறாவா நம்ப அவங்க எடுத்துகிட்டு வந்தாலு நம்ம கொஞ்சோ க்ளீன் பண்ணுற மாரி இருக்கு அந்த ப்ளாக் எடுக்குற மாரி இருக்கு அது எடுத்துருவீங்களா
ஆ அது அது வந்து அங்கேயே சொல்லி அனுப்புறாங்கோ ஒரு சின்னது மட்டு உள்ள இருக்கு அவுங்க எடுத்துருவா ங்க ஆல்மோஸ்டு ஆ ஒன்னே ஒன்னு மட்டு ச்சு இல்லே சின் அதுதா உள்ள இருக்குடனே அது எல்லா எடுத்து அத மஞ்சளு உப்பெல்லா போட்டு வாஷ் பண்ணிட்டு ஆ அத கட் பண்ணிட்டு அது வந்து குட்டி குட்டியா ஆமா அது எடு
கட் பண்ணி வச்சதுக்கு அப்றோமா அதேதா எண்ணெ ஊத்தி அதே மாரிதா எண்ணெய ஊத்தி
ம்
திஜு பூண்டு
ம்
நாம்ஜோ நாம்ப நான்வெஜ் எப்டி செய்றோ கறி கொழம்பு மட்டன் கொழம்பு அதே மாரிதா ஆனா என்னன்னா தேங்கால்லா ஊத்தாம
ம்
ஆமா வெங்காயோ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டு நல்லா வதங்கின உடனே எறாவ போட்டு மஞ்சதூள் மொளகாதூள் உப்பு போட்டு
ம்
நல்லா கெளறி விட்டுட்டு
அம்
கொஞ்சோ தண்ணி தெளுச்சு இது பண்ணிங்கனா வெந்துரு ந எ எ எறா நல்லா சுண்டிடு
ஆ கா
ஆ ஹ அ எறா ஆமா ஆமா நல்லா சுண்டிட்டு சிம்ல வச்சு விட்டி ஏனா நல்லா இன்னு நல்ல தொக்கு மாரி நல்லா வரு ஆமா இப்போ நீங்க உருளகெழங்கு மசாலாலா அது வெந்து சிங்னா கூட ஸ்லோல வச்சுடுவீங்க இல்லையா ஸ்லோல வச்சுட்டு கொஞ்சோ நல்லா ஆ அடிபிடிக்காத மாரி கொஞ்சோ நல்லா எண்ணெ கொஞ்சோ மேல தே எ மே மேல எண்ணெ மெதங்குல்ல
ஆமாங்க ஆமாங்க அப்பதா அது பாக்குறது கூட நம்மளுக்கு இப்ப சிக்கனா இருக்கட்டு மட்டனா இருக்கட்டு நம்ம கெட்டியா அந்த பெப்பர் ட்ரை இதெல்லா செய்யும்போது அந்த மேல மெதர்ந்து வந்தாதாங்க அத பாக்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கு நம்மளுக்கு சாப்புனுனு ஆமா நம்மளுக்கு சாப் பொண்ணு தோன்றது கூட அந்த லெவல் வந்தாதாங்க அது நல்லா இருக்கும்
அப்புறம் அந்த எண்ணெயில இருக்கு பெசஞ்சு சாப்பிட்டா கூட அது மசாலா டேஸ்ட் வருது
ஆமா அந்த கடைசியா இருக்கும் பாருங்க அது அது ல சாதம் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோ இவ்வளவு நல்லா இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ங்க எனக்கு கூட அந்த மாதிரி கடைசியா மீதக்குள்ள சாதம் போட்டு அப்ப பேசஞ்சு சாப்பிட்டவே ஒரு டேஸ்ட்க்கு
நல்லது எரா வந்து ரொம்ப நல்ல நல்லது உடம்புக்கும் நல்லது
ஆமா கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறே நீங்க சொன்ன ரெசிபி இப்ப நீங்க என்ன செய்யலான்ட்டு இருக்கீங்கோ
நான் நாட்டுக்கோழி குழம்புதான் வைக்கலாம் இருக்கறேன் அப்றம் முட்டை
ஆனா பியூரா கிடைக்க மாட்டேந்தது இல்லலைங்கோ கடையில வாங்குறது அவ்வளோ பியூரு அவ
என் நா ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட் கரெக்ட் தான் இங்கே வந்து காலேஜ் பசங்களே விக்கிறாங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஞாயித்து க்கிழமை ஞாயித்துக்கிழமை மட்டும் கடை போடுறாங்க
அப்போ அது நல்லாதான் இருக்கும்
அஹ் பசங்க வந்து இந்த கிராமத்துலேருந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க நாட்டுக்கோழி
அப்போ அது பியூரா தான் இருக் ஒ நினைக்கிறோம் நாங்க வந்து கும் நினைக்கிற இங்க சிக்கன் ஸ்டால் இருக்கிறதுலயே போயிட்டு வாங்கறோமா அது வந்து எனக்கு அவ்ளவா சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாது நான் அததான் சொல்லுவேன் எங்க வீட்டுக்காருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நாட்டுக்கோழினா
ஆ ஆமா ஆமா
இங்க இருந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு சிக்கன் கடைலேந்து எடுத்துடுவோம்
இந்த நாட்டுக்கோழி கூட பார்த்திங்கன்னா நாம்ப சாப்படுற அந்த பழைய டேஸ்ட்டுக்கும் இப்ப வர நாட்டுக்கோழி டேஸ்டுக்குமே டிஃப்ரண்ட் ஜாஸ்தியா இருக்கு
அதுவும் அடுப்புல வச்சு செஞ்சுட்டாக்க அப்பா சாமி அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ரைஸ் பண்ணிட்டு வெறியும் சிக்கன் குழம்பா அடுப்புல வச்சு செஞ்சிருவாங்க நாட்டுக்கோழி எல்லாம் ஊர் ஊர் சைடு எல்லாம் ஆஹ் அது வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் உங்க அந்த டேஸ்ட்டே வந்து இப்ப அந்த மாதிரி எல்லாம் வரது தே கிடையாது எல்லாம் இன்ஜெக்ஷனு அது இதுன்ராங்கோ அது டேஸ்ட் அந்த அளவுக்கு வருரதுல்ல
ஆமா ஆமா
என நம்ம பண்ற மெதட் சரி இல்லையா இப்போ வர ஃபுட்டு சரியிலையா அது என்னானே தெரியலங்க இல்ல அவங்க அந்த காலத்துல மச
கரெக்ட் தான் உண்மைதான் நீங்க சொல்றது இல்லங்க கறி டேஸ்ட்டு தாங்க குழம்பு நல்லா இருக்கா நல்லாலயான்னு பண்றதே அந்த கறி தாங்க
அதுவும் உண்மை தாங்கோ
நான் போன வாரம் மட்டன் அரை கிலோ எடுத்துட்டு வந்தேங்க நானூறு ரூபா குடுத்து எடுத்துட்டு வந்தாங்க கறி வந்து போடுறப்பயே ரெண்டு கறி மிக்ஸ் பண்ணி போட்டாரு
ஆ இதுதாங்க பிரச்சனையே இதுதான் உம்
கரிமிக்கு எனக்கு வந்து டேஸ்ட்டே வா என்ன சொல்கிறது மட்டன் கொழம்பு டேஸ்ட்டே எனக்கு அது வரலங்க
டேஸ்ட் கூட இருக்கட்டுங்கோ ஒரு கறி வெந்த மாரி இருக்கு ஒரு கறி வேகாத மாரி இருக்கு சில டைம் கவனிச்சு இருப்பீங்ளா நா கூட இது நெறய வாட்டி நோட் பண்ணிருக்க ஒரு சிலதெல்லா வெந்து ட்டு இருக்கு ஒரு சிலதெல்லா அப்டியே ஹார்டாருக்கு அது டேஸ்ட்டு மாறிருது அது அவங்க வந்து அந்த மிஸ்டேக் பண்றாங்களே தெரில குடுத்தா அது ஒன்னுத்ததே குடுக்கணு இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல கொஞ்சோ அதுல கொஞ்சோ அதுல கொஞ்சோ எல்லாத்துலயு கட் பண்ணி போட்டுறாங்கோ
ஆமா ஆமா அது நா அடுத் ததடவ போணன்னா கண்டிப்பா சொல்லி ஆ ஆனா ஒரு ஆட்டுக்கறியே குடுங்க அ டேஸ்ட்டே இருக்க
அவங்க நீங்க என்னா சொன்னாலுமே அப்டிதா பண்றாங்க அவங்க காலி ஆவ்ரதுக்காக ஆ இதுல கொஞ்சோ அதுல கொஞ்சோ போட்டு குடுத்து உட்டுறாங்க மிக்ஸ் பண்ணி
ஏங்க சில சமய வந்து பாத்தீங்ன்னா நம்ம கொழம்பு ப்டியே நல்லா நல்லா பண்லனா கூட கறி நல்ல கறியா இருந்ச்சுனா அது வந்து அத வந்து நல்லா வந்துர்து
நானு ஒரு டைம் என்னாது தெரியுமாங்க பண்ண இதே போலதா எங்க அண்ணா வந்திருந்தாங்கோ எங்க அண்ணா வந்திருந்தப்போ என்னா ப்போ ஒரு மாரி ரொம்ப ஆச எங்க அண்ணாக்கு வந்து புடிச்ச மாரி செஞ்சு தரணுன்றதுக்காக செரி எல்லா ரெடி பண்ணி கடகடன்னு செரி கொஞ்சோ டிஃப்ரெண்டா நார்மலா பண்றத விட கொஞ்சோ மா தி செய்லா கடாயில வச்சு செய்லா வேக வச்சு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேணா அப்டியே மசாலா அரச்சு குக்கர்லே ஒன்னா ஊத்தி விசில் உட்ருவ இது நானு என்னா பண்ணிட்ட மட்டன மட்டு வேக வச்சு எடுத்துட்டு ஆ அப்றமா கடாயில வெங்காய தக்காளியல்லா வதக்கிட்டு அப்றமா வந்து வேக வச்சு மட் ட்டன போட்டு எல்லா மசாலால்லா ஊத்தி கொதிக்க விடலான்ட்டு பிளான் பண்ணி செஞ்செங்கோ அது அன்னக்குனு பாத்து செம்ம டேஸ்டா வந்துருச் சு எங் வீட்டுக்காருல இவ்ளோ நாளா நீ செய்யல உங்க அண்ணா வந்து அதாச்சு எங்க அண்ணா வந்தா மட்டு நல்லா லவ்வோட சமைச்ச அதனாலதா இப்டி வந்திருக்கு சாப்பாடல அது ஒரு ஆச தான புடிச்சு அப்ப எங்களுக்கல்லா எது என்னவோ வெறுப்பாதா செஞ்சு போ போட்டுக்கிற போல அப்டின்ட்டு இவரு அதுவே கிண்டல் கிட்டத்தட்ட அதுவே ஒரு மூணு மாச சொல்லி காட்னாரு இப்ப அந்த மாரி வரவே மாட்டேந்து பாரு டேஸ்ட் அதுக்கு அப்றோ கூட நா நெறய வாட்டி அதே மாரி ட்ரை பண்டேங்கோ அன்னக்கு என் பைய கூட சொல்ட்டா ரொம்ப சூப்பரா இருக்குமா டேஸ்ட்டு அப்டின்ற மாரி மட்டன் நல்லா இருன்ச்சு மட்டன் நல்லா இருன்ச்சு அன்னக்கு மெயினா அதுதா விஷ்யோ சூப்பரா இருன்ச்சு அதுக்கேத்த மாரியே நானு அந்த மசாலால்லா குடுத்த அன்னக்கு ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு
அதே மாரி இந்த மட்டன் வந்து ஊருக்கு ஊருக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது
ஆமா அதுவு உண்ம தாங்க ஊரு ஊருக்கு டேஸ்டு வே வேற ஃபுட்டு அங்கங்க தகுந்த ஃபுட்டு இப்ப பேங்ளூர்னா பீஸா பர்கர் அங்க ஃபுட்டு் அங்க ஏத்த மாரி இங்க ஃபுட்டு் இங்க ஏத்த மாரி ஆ வேற ஊர்னா வேற ஃபுட்டு் ஏத்த மாரி உட்றாங்ளா என்னன் தெரிலங்கோ ஆனா டேஸ்ட்டு ஆமா அதே மாரி எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லா போனா எங்களுக்கு மட்டனே புடிக்காதுங்கோ ஒரு மாரி அது வள வள வளன் போகு அது ஏ அப்டின்னே தெரியல அவங்க ஏரியா சைடு அந்த மாதிரியா என்னான் தெரி ஆ அங்க அ அங்க சாப்டுற வரைக்கு கூட அப்டித்தாங்கோ இருக்கு எங்க சொந்தக்காரங்க வீட்லைல்லா ஓ எங்க வீட்லைல்லா எடுக் போது நல்லா இருக்கு அதுவே சொந்தக்கார வீட்டுக்கு போனாக்க அப்டியே மாறி இருக்கும் அந்த மட்டனே ஒரு மாரி ஷ் சாப்பிடவே புடிக்காது கொஞ்சம் சிக்கன் எல்லார் வீட்லயு ஒரே மாதிரி வந்துருது மட் டன் மட்டும் கொஞ்ச மாறுதுங்கோ நீங்க சொன்ன மாதிரி நெறைய எடத்துல நானு பாத்துருக்கே
அதுவு எங்க பெரிமாலா மட்டனுக்கு விசுலே வக்க மாட்டாங்க விசில வக்காம விசுலே வக்காம வேக வப்பாங்க அவ்ளோ சூப்பராக இருக்கும் அதே மாரி நம்மள மாரி நெறைய தேங்கா ஊத்த மாட்டாங்க நெறைய வெங்காய தக்காளிலா போட மாட்டாங்க ஆனா அவங்க நெறைய போடுறது என்னனா அந்த மசாலா மட்டுதா அந்த தனியா மெளகு ஜீரக அதெல்லா அரச்சு வச்ச மச மசாலா போடுவாங்க கொழம்பு வந்து தண்ணி மாரி தாங்க இருக்கு ஆனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்
என்ன ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு கை பக்கத்துல செய்வாங்
ஆமாங்க அவங்க சின்ன வெங்காயமே என்ன சொல்றது ஒரு பத்து தா எடு ப்பாங்க நாமனா எவ்ளோ எடுப்போ அரச்சிற்றாங்க அரச்சிற்றாங்க தக்காளி தக்காளி கூட நிறைய சேர்க்கறது இல்ல ஒன்னு ரெண்டு தான் கச கசா தேங்கா கூட நம்பலாம் சில ச ஐயோ குழம்பு வேணும் நைட்டுக்கு சேர்த்து வேணும் தேங்காய் ஒரு அரைமுடி ஊற்றுவோ அ அவங்க அதுல ஒரு பாதி தான் போடுவாங்க
ஆ
ஊற்றி அந்த மசாலா போடுறாங்க பாருங்க தனியா மிளகு சீரக எல்லாம் வருறுத்து த்து காஞ்சமளகா வறுத்து ஆனா சம்ம காரசாரமா இருக்கும்
சூப்பரா இருக்கும்
அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ந பஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு நம்மன பண்ணுவாங்க இந்த தக்காளி தானே போவோம்
ஆமா
அவங்க பஸ்ட்ட் போடுறதே கறி தான் கரிய போட்டு எண்ணெய்ல இரு நல்லா வேக வத நல்லா வதக்கி வேக வச்சுட்டு
ஃபர்ஸ்ட்ட் மசாலால்லாம் போட மாட்டுமே நங்க கூட கறியை வந்து அதை எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்த தான் எங்களுக்கு கூட பிடிக்கும் ஆ உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாதான் அந்த கறினோட ட ஒரு சில பேர்ல அப்படியே தண்ணி ஊத்தி இது பண்ணிறாங்க பச்சையா போட்டு கூட வேக வச்சிடுறாங்க நாங்க அப்படி கிடையாது எண்ணயில வதக்கிட்டு அப்புறம் வேணா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி வேக வச்சு கூட எடுத்துக்கிறோம் வேணும்
மொழி மிக்க நன்றி நம்மளுக்கு கொடுத்து இந்த நேரம் வந்து முடிவடைந்தது மிக்க நன்றி தோழி
நன்றி நன்றி நன்றி தோழி மீண்டும் வேற கால இணைையலாம் நீ ஆ ஆமாங்க தோழி ஹாப்பி சண்டே என்ஜாய் பண்ணுங்க
ஓகே நன்றி நன்றி